டேலியே இன்னு தெரில
ஹலோ வணக்கம் தோழா
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க நா சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க ஆ நீங்க என்ன பண்றீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டே எந்த ஊரு உங்கள்து
நா கன்னியாகுமரி நீங்க
நா இங் சென்னை
ஓகேங்க ஓகேங்க சாப்ட்டாச்சா என்ன சாப்பாடு
நீங்க சாப்டீங்களா
ம் இல்லை இனிதா சாப்டணு
ஆ சேரி சேரி ஆ இந்த சம்பார் தா சாப்டே
சாம்பார் மட்டு சாப்
ஆ ஆமாங்க இல்ல இல்ல சாப்பாடுடதா சாப்ட்டே
அதாங்க என்ன சாப்பாடு சாப்ட்டீங்கன்னு கேக்குறே சாம்பார் மட்டு சொல்றீங்க
ஆ
என்னங்க சொல்றீங்க சாம்பார் மட்டு எப்டிங்க
சாம்பார் சாப்பாடு சாப்ட்டேன்னு சொல்றே
சாம் சாம்பார் சாப்பாடுன்னா என்னங்க ஃபர்ஸ்ட் எனக்கு தெர்ல சொல்லுங்க
சாம்பார்னான்னே என்னன்னு தெரியலையா
சாம்பார்னா தெரியு சாம்பார் சாப்பாடுன்னா என்னன்னு எனக்கு எங்க தெரியு சாம்பார் தோச இருக்கு சாம்பார் சோறு இருக்கு என்னெல்லாமோ அப்டி சொல்லிடுங்க என்ட்ட வந்து சாம்பார் சாப்பாடுன்னு சொன்னா எனக்கு அதெல்லா
ம் ஓ ஓ காலேஜ் படிக்கிறீங்களா நீங்க
ஆமா ஆமா செகண்ட் இயர்
ஓ சேரி சேரி எந்த காலேஜ் படிக்கிறீங்க ஓ என்ன கோர்ஸ் து
பீ காம் செகண்ட் இயர்
ஓ
ம் அப்பறோ சொல்லுங்க சாம்பார் சாப்பாடு நீங்க வச்சதா இல்ல வேற யார வச்சதா
ம் யாரு எங்க மம் எங்க மம்மி வச்சது
ஓகே ஓகே சாம்பார் சாப்பாடுல்லா
ஆ நீங்க சாப்ட மாட்டிங்க நீங்க ஒண்ணு சாப்ல
நா வந்து இனிதா சாப்டணு பிரெட்டு் சூடு பண்ணனு சூடு பண்ணிட்டு சாப்டணு இல்ல இல்ல வீட்லதா இருக்கே
ஆ சேரி பிரெட் தா சாப்டுவியா நைட் டைம்ல
இல்ல இல்ல இன்னக்கி வந்து பிரெட் நேத்து பிரெட் வாங்கியிருந்து சோ சிக்கன் கறி இருக்குது வச்சு சாப்ட வேண்டியதா
சேரி சேரி ம்
அப்பறோ
அப்பறோ ம் புர்ல
என்ன
புர்ல என்ன சொல்றது
சமைக்க தெரியுமானு கேட்டே சாப்பாடுலா சமைப்பீங்களான்னு கேட்டே ஓகே ஓகே என்னங்க சமைக்க தெரியாம இருக்கீங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதுங்க அதலா அது ஆம்பள பசங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க இப்பல்லா
ஓ இனிமேல் கத்துக்க வேண்டியதா
ம் கத்துக்கோங்க கத்துக்கோங்க நல்லபடியா அப்பறோ சொல்லுங்க உங்க லைப்லா எப்டி போகுது ஜாலியா போகுதா போரிங்கா எந்த மாதிரி போகுது உங்க லைஃப் எப்டி போகுதுன்னு கேக்குறே ஜாலியா போரிங்கா
ரொம்ப கொஞ்சோ போகுது ஸ்மூத்தா போகுது
ஓ ஸ்மூத்தா ஓகே ஓகே
உங்க லைஃப் எப்டி போது
ஏ லைஃப் வந்து எல்லா கலந்து போதுங்க
எல்லா கலந்து
ம் அப்ப அப்ப மேடு வரு அப்பப்ப பள்ளோ வரு அப்பப்ப ஸ்மூத்தா போவு அப்பப் ப என்னன்னமோ ஆகு எல்லா நடக்கதா
ஓ ஃப்ரெண்ட்ஸ்ல்லா இருக்காங்களா
அதெல்லா நெறைய பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க அப்பறோ வந்து வேற கொஞ்சோ ஆப்ல பேசின ஒருதவங்கல்லா இருக்காங்க நெறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லப்போனா
அப்ற உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல்லா இருக்காங்களா
இருந்தாங்க கேம்லா விளாடுவீங்களா ஹலோ கேம் கேம்லா விளாடுவீங்களா
விளா அதுவு விளாடாம இருப்பேன்னா ஃபர்ஸ்ட்ட் கேம் விளாடாம இருக்க முடியுமா என்னால
ஆ கேம் என்னன்ன இதுல
ஆ விளாடுவே
ஆ சரி
அப்ற சொல்லுங்க நீங்க எப்படி ஃபிரீ ஃபயர்ல்லா விளாடுவீங்களா கேம்ஸ்ல்லா பிளே பண்ணுவீங்களா
ஆ விளாடுவே எப்பயாச்சு ஃப்ரீ டைம்ல விளாடுவே
ஓ ஃப்ரீ டைம்ல
எங்க வீட்ல ஃபிரீஃபயர் ஆடிட்டு இருந்தா போதன் தம்பி வந்து என் ஃபோன எடுத்ருவா சோ நா டிலேட் பண்ணி வச்சுிருக்கே இப்போ
ஆ
எனக்கு எ ஃபோனை யார் டச் பண்ணாலு பிடிக்காது சோ வந்து எடுக்கிறான் சொல்லிட்டு மொத்தமா டிலேட் பண்ணி வச்சுட்டே கோவத்துல இப்போ
ஏய் ஏய் ஆ ஆமா இங்க இங்க இரு பசங்க இருக்காங்க
ஓகே ஓகே அப்ற சொல்லுங்க
ஆ
ம் நீங்க என்ன படிக்கிறீங்க காலேஜா ஒர்க்கா ஓகே ஓகே எத்தனா இயர் படிக்கிறீங்க செகண்டா
ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் இப்பதா ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் சேந்துருக்கா
இப்பதா ஃபர்ஸ்ட் இயர் போறீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டீங்களா ஓ டுவெல்த் மார்க் என்ன நல்ல மார்க்கா எவ்ளோ
ஆ லவ் ஆ
ம்
இல்ல
எவ்ளோ மா லைக்கு ஹவ் மச் கேக்குற ஹவ் மச் மார்க் ஆ மார்க் கேக்குற
நா த்ரீ செவன்ட்டி
ஓ த்ரீ செவன்ட்டி உ ம் ஓகே ஓகே
நீங்க டுவெல்த்ல எவ்ளோ நீங்க டுவெல்த்ல எவ்ளோ மார்க் எடுத்தீங்க
ஹலோ கேக்குதுங்களா
கேக்குது
ஆ சொல்லுங்க சொல்லுங்க இப்படி அமைதியா தாய்ப் நா கம்மி தாங்க
கம்மியா எவ்ளோ சும்மா சொல்லுங்க ஹலோ
நா ஃபோர் சிக்ஸ்டி ஒன்ங்க
ஃபோர் சிக்ஸ்டி ஒன் என்னா குரூப்பு
அக்கௌண்ட்ஸ்
அக்கௌண்ட்ஸ் ஆ
ம் நீங்க
நா பயோமேக்ஸ்
போ பயோமேக்ஸ்
ம்
தெரிய வந்தாங்க
ம் கஷ்டமா இருந்துச்சி எப்டி முடிச்
போங்கங்க நானே மேக்ஸ் தெர்லன்னு சொல்லி கோவத்துலதா இருந்து போய் அக்கௌன்ட்ஸ் படிச்சி ஏதோ வே வேண்டா வேறுப்பான் படிச் சிட்டுவந்து என்ன மேக்ஸ் குரூப்ல விட்டா கூட நா நல்ல மார்க் எடுத்திருப்பே
ஓ மேக்ஸ்லா அப்போ நல்லா பண்ணுவிங்கலா
மேக்ஸ் நல்லா பண்ணுவே
ஒ
இப்ப கூட நறைய பேத்துக்கு சொல்லிக்குடுத்து என்னால ஒரு பொண்ணு டென்த்துல செவன்டி எயிட் மார்க் எடுத்திருக்காங்க
ஓ
எனக்கு அது ஒரு பெரும அந்த பொண்ணு ஃபெயிலாயிட்டு இருந்துச்சி டென்த்துல அப்போ ஸ்டார்டிங்ல எயாகிட்ட படி இப்ப வந்து லாஸ்ட் பப்ளிக்ல செவன்டி எயிட் மார்க் ன்னு சொல்லமோது எனக்கு கொஞ்சோ ஹாப்பி ஆ ம் எப்டி காலேஜ்லா சேந்து போயாச்சா
ம் போனே இன்னைக்கி தா போயிட்டிருக்கே போயிட்டு இருக்கே போயிட்டு இருக்கே ஒரு வீக்கா ஆ ஒன் வீக்கா போயிட்டிருக்கே காலேஜ் போராதா போது
ஓ போரிங்க என்ன டிபார்ட்மென் எடுத்திருக்கீங்க
பி ஏ சி
ஒ பி ஏ சி ஒக்கே பி ஏ சி எயா போரிங்கா போது பிராக்டிக்கல்லா இருக்கு போய் பண்ணலாம்ல
இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவ்ளோவா இல்லல்ல
ஓ எங்களுக்கு வந்து எப்டி சொல்லறதுக்கு நாங்க தாங்க பாவோ எல்லாரு சொல்லுவீங்க பி காம் ஈசி பி காம் ஈசிஅன்னு எங்களுக்கு தா தெரியு எட்டு தியரி வெ சி அவிய வெச்சி எடுப்பாங்க எங்க
ஒ
ஒருக்காவாது ப்ராக்டிகல் தந்தா கூட ப்ராக்டிக்கல் எடத்துலயாது கொஞ்சோ டைம் போக்கலா ஃபன் பண்ணி இங்க வந்து எட்டு பீரியடு எட்டு சப்ஜெக்ட் இருக்கு வெச்சு அவிப்பாங்க எங்கள படிங்க படிங்கனு நாங்க தாங்க பாவோ பி காம்
ம்
ம் அப்புறம் சொல்லுங்க காலேஜ்ல பொண்ணுங்கல்லா உண்டா பொண்ணுங்களா சைட் அடிப்பீங்களா எப்டி
இல்ல இல்ல
ஓ ரொம்ப நல்ல பையனா நீங்க
ஆமா
நம்பிட்டேங்க பையங்களா பசங்க வந்து நல்ல பையங்க நம்பிட்டே
ஆமா பசங்க எப்பவுமே நல்ல பசங்க தானே
ஆமாங்க ஆமாங்க பசங்க ரொம்ப நல்ல பசங்க எங்க எங்களுக்கு தெரியு எங்க எங்களுக்கு தெரியுங்க பசங்க எப்பவுமே ரொம்ப ப நல்ல பசங்க எங்க நீ ம் சைட்லா அடிக்க மாட்டேங்க அவுங்க வந்து பொண்ணுங்கள பாத்தாலே கண்ணு கொஞ் அப்டி மூஞ்சல்லா திருப்பிப்பாங்க
ஆமா ஆமா தலைய குனிஞ்சி ரோட்ட பாத்துதா நடப்பாங்க பொண்ணுங்க வந்த
அப்போ ரோட்ல மட்டு இன்னா பொண்ணுங்க நடக்க மாட்டங்களா தலைக்
ஆ அவுக அவுக அவுங்க எப்டி நப்பாங்க எங்களுக்கு எங்களுக்குதா தெரியும்
ஓ அப்டி நல்லவங்களா சொல்றீங்க ஓகே ஓகே நம்பிக்கிட்டேங்க
ஆ
எத்தன பேரை பாத்துட்டு போன நீங்க எங்ககிட்ட காது குத்துற பாத்தீங்களா அய்யோ தாங்க முலங்க ம் சொல்லுங்க
ம் நீங்க சொல்லுங்க உங்கள பத்தி
சொல்லுங்க இங்கங்க நா நா சொல்லவா நா படிக்கிறதுக்கு கவெ உமன்ஸ் காலேஜ் அங்க எல்லா பசங்க எல்லா கெடையாது நா ங்களே செம்ம ஜாலி நாங்களே ஜாலியா சுத்திப்போ
ம் நீங்களே ஜாலியா சுத்த நீங்களே
அப் அப்பல்லா கெடையாதுங்க எங்க கிளாஸ் ல எல்லாம் உண்டுதான் அதெல்லாம் இருக்கும் தான் பட் நாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம் பட் நாங்க என்ஜாய்மெண்டா சுத்தி பாப்போமே எங்களோட என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு முக்கியம் நாங்க லைக் நாங்க எங்களோட கேங் வந்து ரோட்ல போம்போது சும்மா போகாது பேய் மாரி சிரிச்சுட்டே போகும் எல்லா கடலேங்களும் ஒரு மாரி பாப்பாங்க
ஆ
அப்டி நாங்க ஒருமா ஃபன் டைப்ல போயிட்ருப்போம்
பாத்து உங்கள பாத்து சிரிப்பாங்களா
ஐயோ எங்கள பாத்து ஒரு டைம் வந்து பக்கத்து கடையில ஒருத்தாங்க நக்கலே பண்ணி டாங்க எங்களுக்கு அவதம் அது அவங்க நக்கல் பண்ணி சைலண்டா போல அவங்க எங்களை நக்கல் பண்ணிட்டாங்க சொல்லி அதுக்
ஆஹ ம் ம் அதுந்தான் நெறைய பேர் இருந்த அப்டிதா தோணு
பசங்க இருந்தா கூட அமைதியா சிறு பேய்ப்போம் லைக் ஆறு பேரும் சேந்துட்டு இருக்கும் போது சிரிப்பு இருக்கே பெய் மாரி சவுண்ட் கேக்கு ரோட்ல நின்னுட்டு
ஆ அப்டினா
ஓகே அப்றம் சொல்லுங்க நீங்க எப்டி டீசண்டா தா சிரிப்பீங்க
ம் பாய் எப்மே டீசன்ட்டுதா
தெரிங்கய ரொம்ப டீசன்ட்டா இருப்பீங்க எங்கல்லா
ஆமா
ம் ஓகேங்க நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவட
ஆ ஓகே ஓகே ப்ரோ எப்ப என்ன ப்ரோ பண்ணோம் லா இல்ல